மேடம் எப்டி இருக்கீங்க
க சொல்லுடீ என்ன திடீனு கால் பண்ணிருக்க
ஆ என்ன திடீனு கால் பண்ணிருக்
ஆ பசங்கள தா
பசங்கள வச்சுட்டு சமாளிக்
வச்சுட்டு சமாளிக்க முடில இப்ப ஸ்கூல் வேற தொறக்கப் போது அப்பப்பா ஸ்கூல் தொறந்தாதா நம்மளுக்லா கொஞ்சொ நிம்மதியாருக்கு என்ன இவுங்க வீட்ல இருந்துட்டு இல்ல பசங்க வீட்லருக்காங்கன்டு நம்ம சந்தோஷப்படவு முழுசா சந்தோஷப்படவும் முடில செரி பாவொ கொழந்தைங்க ஆ வர்ஷம் பூரா வேல பா செ ஸ்கூலுக் போதுங்ளே செரி லீவ்லருக்குங்ளே அப்டீன் சொல்லி நாம நெனச்சோன்னா நாமளுக்கு நம்மள் கு இதுங்க வேல வச்சுருதுங்க
அதா பேசாம நம்ப பேசாம்
அ நம்ம ஸ்கூல்ல போய் சேர்ந்துர்ணு இல்ல டீவிய பாக்குறது அ ஸ்நாக்ஸ் குடு சாப்புர்றது அதுக்கப்றம் மறுப்டியு மொபைல நோன்றது கேம்ஸ் விளாட்றது அதுக்கப்றொ மறுப்டியு ஸ்நாக்ஸ் குடு சாப்பாடு குடுன்னு வாய்ல வர மாட்டி
நா அப்டில்லா உட்றதில்ல
ம்
நா என்ன பண்ணுவே காலையில எந்திரக்கிறீங்களா சாப்புடு சாப் சாப்பட தட்டலா வாஷ் பண்ணி நீங்க தா வைக்கணு அதுக்கப்பற மா லஞ் சும்மா எ என்னா வேணு மோ அத வந்த் து என்ன பண்றது வொஜிடபுள்ஸ் எல்லா கட் இப்பெண்ண சொல்லுவே அ அந்த இதுல வச்சு பிளைசர்ல வச்சு ஏன்னா கத்தியில இப்பேதைக்கு வெட்ட தெரியாதுல்ல பக்கங்களுக்கு சின்ன பசங்கனால அத காய்கறிய கட் பண்ணடா அப்படின்
அப்படி ம்
இந்த மாரி சின்ன சின்ன வேல குடுத்துட்டு இருக்கே நா கக்கு அதா செரி
நல்லதா சின்ன பசங்கள வந்து நம்ம சின்ன வயசுல ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகள குடுத்துக்கிட்டே இருக்கணு நம்ம வந்து பாவோ சின்ன கொழந்த அப்புடின் சொல்லி நெனைக்கூடாது ஒரு அஞ்சு ஞ்சு வயசுக்கு மேல ஆய்டுச்சுன்னா ஓரளவுக்கு அவுங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன வேலை இல்ல அவுங்க வெளையாடுற பொருள் எல்லா வந்து எடுத்து வெக்கணு படிக்கிற புக்ஸு யூஸ் பண்ற கிரேயான்ஸு இந்த மாரி யூஸ் பண்ற திங்ஸ் வந்து அந்தந்த இடத்துல போட்டு வைக்கணு அது பண்ணாலே போதுமே கொழந்தைங்க
அப்படிதா இப்ப வந்து ட்ரைனிங் குடுத்துக்கிட்ருக்கே இப்பயே ஆ என்ன ஆ என்ன பண்றே எப்ப பா தாலு போன
நோண்டிட்டே இருக்கா அதனால பாத்தே
என்ன பண்ண அ கிச்சன் வேலையெல்லா வந்து ஒரு ப சாமன்தேய் ஒரு கொழந்த ஆ காய்கறி கட் பண்ணு சாப்பாடு மதியாணோ லன்ஞ்சு வேணுமா செய்ங்க இல்லியா லன்ஞ்ச் எல்லா செய்ய மாட்டே நானு ரெஸ்ட் எடுக்கறே அப்டின் சொல் அதோட இப்ப வந்து சின்ன சின்ன வேல
வேல பெ பழகிக்கிட்டு இருக்கே ஆ
ஓ கொழந்தைங்களுக்கு
ஆ என்னப்பா
ஓ கொழந்தைங்களுக்
அந்த மாரி சின்ன சின்ன வாக்குகூட ஆமா வெளையாடுதுங்க நா தா சொல்றனே கீழ போயில்லா விள்யாடி வருதுங்க அது நல்ல பழக்கந்தா விளையாடற ஓடி ஆடி விளையாடுட் வெயில்ல ரொம்ப நேர உக்காந்துருந்த வாங்கி புடுங்கி எடுத்து வெச்சிருவே போய் கீழ வெளயாடு போ
ஆ இல்ல இப்ப வெயில்ல பசங்கள வெளிய அனுப்புனாலு நறைய டிசீஸ் வருதுப்பா ஓ சாய்ங்காலமா
சாங்காலமா எங்க வீட்டுக்கு கீழியேதா ரொம்ப ரஷ் எல்லா இருக்காது
ஓ செரி செரி செரி
ல வெளையாடட்டு கொஞ்ச நேர வெளையாடுங்க ஓடி ஆடி கால கை கால அசைச்சி வெளயாண்டாதான உண்டு இந்த வயுசுல விளையாடாம என்ன இருவது வய்சு லயா போய் விளையாடுதுங்க படிக்கிறதுக்கே சரியா இருக்கு அப்பல்லா
இல்ல இல்ல இப்ப எங்க வீட்ல அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து கடையாதா அதனால என்ன பண்றது பசங்க வெளியே போ போனத ட்வெண்டி ஃபோர் ஹார்ஸ் நோண்டிட்டே இருக்காங்க அதனால நா வந்து இந்த மாரி ஆக்டிவிட்டிஸ் எல்லா குடுத்து வீட்ல உக்காந்திங்கனா
ஆமா உண்மதா அப்டிதா நம்ம நெனைக்கிறோ அ அதுக்கு அப்பவு ஒரு வேல பாக்கதா செய்யணு காலையில எழுந்ச்சு அரக்க பறக்க டிஃபன செய்யணு லன்ச்ச பேக் பண்ணணு அது அ இல்ல ஒரு சில பேரு வீட்ல வந்து அது மேட்ச் ஆயிடு காலைலயே சமைச்சிட்டா வந்து மதியானத்துக்கு அது வெச்சுப்பாங்க ஆனா எங்க வீட்ல எல்லா அப்டி கெடையாது பார அரைக்கிறோ டிஃபன் மட்டு வந்து எல்லாருக்குமே சேமாருக்கு லஞ்சு மட்டு பசங்களுக்கு மட் ட்டுமாதா பேக் பண்ணுவே
ஓ செரி செரி
அதுலா மறுபடியு நா அப்றொ சமைப்பெ மறுபடியு ஒரு ஒன் ஆரு மத்ததெல்லா ஏற கட்டிட்டு மறுபடியு லஞ்சு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஆரம்பிக்கணு ஆமா ஆமா அது மறுபடியு லன்ச்சு முடிச்சு ட்டு ஆஹ் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடும் சாப்பிட்டு எல்லாம் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருப்பேன் அதுக்குள்ள இவங்க வந்துருவாங்க ஸ்நாக்ஸு அப்பிடிடட்டுட்ட அப்புறம் சின்னவன் மட்டும்தான் டியூஷன் போவான் பெரியவன் வீட்டுலேயே எல்லான் படிப்பான் அவனுக்கு சொல்லி குடுத்து அப்படியே வந்துருங்க அதுக்கப்புறம் நைட்டு ம் இதுதான் என்ன ஸ்கூலுக்கு போனா இது இதான் என் ருட்டின்
நான் வந்து காலையில சமைக்கிறதோட அத எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்கனா நம்ம மட்டும் தானே அந்த இருக்கிற சாப்பாடே நான் வச்சு சாப்பிட்டுப்பேன் நைட்டுக்கு டிஃபன் மா அதிலே ஏதாவது அ சிம்பிளா செஞ்சுப்பேன்
உம் உம்
அ தோச மா
ம் ம்
அது இட்லி ஊத்தி சட்னி சாம்பாரு எதாவ்து செஞ்சு கொடுத்தேனா நைட்டுக்கு சாப்ட்டுப்பாங்க ஏன்னா இப்ப பசங்களுக்கு இந்த ப்ரோட்டீன் அதெல்லா சேக்க சொல்றாங்கள்ள அதனால பருப்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸு ஈவுனிங்ல வந்து இந் சுண்டல் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்
ஆமா சின்ன பசங்களுக்கு அது ஆமா சின்ன பசங்களுக்கு ரொம்ப முக் கியு என்ன ஓடி ஆடி ஸ்கூலுக்கு போதுங்க அங்க விளயாடுதுங்க இந்த இந்த வய்சு தா அவுங்ளுக் வந்து நல்ல தேவ ப்ரோட்டீனு கால்சியம்லா ங்களுக்கு எங்க கொஞ்சோ கீழே விழுந்தாலே எலும்பு ஒடஞ்சிடுது
போன் ஸ்ட்ரென்த் இல்லன்றா டாக்டர்ட்ட கூட்டு போனா
நல்லா ஹெல்தியா குடுங்க சாப்பாடு இப்ப நாம குடுக்கற சாப்பாடு கரெக்டா தா குடுக்கறோ வர்ற சாப்பாடு தா சரியில்ல வர பொருள் தா சரியில்ல நம்ம சாப்பாடுல்லா ஒழுங்கா தா குடுக்கறோ இது இதுன்னு வாங்கி தா குடுக்கறோ எல்லா ஹைஜீனு இதெல்லா ஹைப்ரெட்டு இதெல்லா அப்படி வருது இதெல்லா இப்படி வருது அப்டின் சொல்லி தா வாங்கி அத சாப்ட்டு தான நோய்வாய்வு அத சாப்ட்டு தான நோயாளியா போறாங்க
ஆமா இப்போ உள்ள பசங்க எங்க ஃப்ரென்ச்சு ஃப்ரை குடு பீஸா குடு பர்கர் குடு அப்டின்
ம் அது என்னமோ வாஃபல்ஸு மைதா மாவுல சக்கரைய போட்டு கிரீம போட் டு வுட்டர்றா அது வாஃபல்சா
நா அதெல்லா வாங்கியே குடுக்க மாட்டே வீட்ல வந்து என்ன பண்ணுவே
சொல்லு தோழி
வீட்ல வந்து ஒரு நாளைக்கு செவ்வாய் வெள்ள சுண்டல் கருப்பு சுண் டல் பச்ச பயிறு அந்த மாரி எல்லாத்தயு வந்து மொள கட்டி எடுத்து வச்சிருவே வச்சுட்டு அது அந்த அதா ஊற வச் சு இது பண்றாங்கல்ல மொ தட்டி அந்த மாரி வீட்லயே நானே ப்ரிப்பர் பண்ணி சாப்ட குடுத்துருவே
இல்ல அந்த காலதுல்ல நம்ம அம் அம்மாலா இந்த கோதும உள்ள வாழப்பழோ வெள்ளோரு சர்க்கரைய போட் டு அஹ ஒரு இது செஞ்சு தருவாங்க ஸ்வீட்டு
நீ சொன்னோன்னேய் ஸ்கூல் நாபகம் நம்ம ஸ்கூல்லாபாகதுக்கு போயாச்சு
அது இப்ப என்ன சொல்றாங்கன்னா பேன் கேக்கா
ஆமா
அது பேரு ஆமா அந்த மிஷின்ல ஊத்தி பேன் கேக்கு வேபெல்ஸ் மாவுல இத போட்டு கிரீம் போட்டு சாக்லேட்ட போட்டு அது இந்த இதுல டைல நம்ம பண்ணி குடுக்கரா அது வாஃபல்ஸா.
நம்ம தா தாதா எண்ணெய்ல போட்டா போண்டா அதா நம்ம தாதா எண்ணெயில போட்டா போண்டா அ இப் பணியார சுய அப்டின்னு சாப்பிட்டோ அதையே இப்ப வித்தியாசமா பசங்களுக்கு வேப்
பேரு மாத்தன ஒட்னே இதுங்க ஹ ஹ ஹ ந்து அதாவது இந்த பேரு அந்த டிசைனு அத மாத்தி குடுத்த உடனே ஆஹ் இது நல்லா இருக்கே இது நல்லா இருக்கே அப்டினு சொல்லி அத சாப்டுதுங்க என்னத்த சொல்றது ஆளுக்கொரு மெஷினா வாங்கி என்னத்த சொல்றது இந்த பசங்கள
அதா ஆளுக்கொரு மிஷின வாங்கி நம்மளு வச்
நம்மளு வச்சுக்கலா வீட்ல அ அ அ
தோசை மாவ கரைச்சி அதுல்ல ஊத்தி
ஊத்தி இருக்கான் சாப்பிடுங்க வேப்பந்து ஏ ஆமா நம்ம ஸ்கூல் போம்போது உங்க வீட்டு்ல ஒரு பாட்டி இருப்பாங்களே அவங்க இருக்காங்களாடி இப்ப ந இறந்து போயிட்டாங்க எப்ப இல்ல பாட்டி எல்லாம் போய்ட்டாங்க ஆ இல்ல நான் அந்த உங்க அ அம்மாவுடைய பாட்டி அவங்க எல்லா பாத்துருக்க அவங்க இருக்கும் போது இருந்த இந்த பக்கம் ச் உங்க வீட்ல உங்க வீட்ல இருந்தாங்க ல்ல அந்த பாட்டி அந்த பாட்டி
அந்த பாட்டி தா வந்து எறந்து போய்ட்டாங்கல்ல ஆமா அவங்க வந்
ஓ ஓ அதா அதா கேட்டே ம் ம் சேரி சேரி
கிட்னி ஃபெயிலியர் ஆயிடு சேர் அதனால எ அவுங்களா இவ்ளொ நாள் தாக்குப் புடிச்சதே பெருசு எம்பத்தஞ்
ம் ஆமா உண்மதா அப்ப அவ்ங்கல்லா அவுங்க சாப்பாடு அந்த மய் இந்துது நாமளு ஓரளவ் பருவால்ல நம்ம பிள்ளைங்ளுக் தா ரொம்ப பாவ்
அது ரொம்ப பாவோ நம்ம ஜா அடுத்த ஜன் டேஷன்க் வந்த் து ரொம்ப ரொம்ப பாவோ
புள்ளைங்களுக்கு ச தந்து குடுத்துட்டு போய்டுவோ நம்ளால முடிஞ்ச அளவ்க்கு இன்ன சொல்ற
ஆஹ் ஆமாமா ஏன்னா ஹெல்த்து தான மூ க்யோவ் ஏன்னா இப்ப இர்க்குற யே டிசீஸு
சரிடே எனக் ரொம்ப தூக்கன் தூக்கமா வருது
ச்செரிம்மா ஓகே ஓகே பாரு ரெஸ்ட் எடு ஒடம்பு பாத்துக்கோ ஓகே பாய்மா